ஹலோ
சொல்லு
உனக்கு ஒரு நாள் இன்விசிபிள் ஆகுற பவர் கெடைச்சா என்ன பண்ணுவ
ஃபஸ்டா காலேஜ்க்கு போவே
காலேஜா படிக்க அவ்ளோ இன்ட்ரெஸ்டா
அதெல்லா இல்ல அட்னன்ஸ் போட்டு போட்டாங்க எனக்கு போட்டாங்களான்னு செக் பண்ணே
ஆஹா நா ஸ்டாஃப் ரூம்க்கு போய் இன்டர்னல் மார்க் பாப்பே
ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸ் மிஷின்ல
இன்விசிபில்லா இருக்கும்போது யார் கேச் பண்ணுவா
கரெக்ட்டு தா ஆனா தும்முனா மட்டு மேட்ரு முடிஞ்சிரு
அது செரி நா ஃப்ரெண்ட்ஸ் என்னப் பத்தி பேசுறாங்கன் கேப்பே
அதுக்கு இன்விசிபிள் ஆகணுமா? கொஞ்ச தூரோ நின்னு கேட்டா போதுமே?
சேரி நீ மால்க்கு போனா என்ன பண்ணுவே?
பி ஐ எஸ் காட் என்ஜாய் பண்ணுவே
அது இப்பக் கூடப் பண்ண முடியுல்ல?
அப்போ மூவி தியேட்டர்ல டிக்கெட் இல்லாம மூவி பாப்பே
ஸ்மாட் மூவி
நீ நீ இன்னா பண்ணுவ
நா செலப்ரிட்டி வீட்டுக் போய்ட்டு அவங்க டெய்லி ரொட்டீன் பாப்பே
அதெல்லாம் பாத்தா என்ன பெனிஃபிட் இருக்கு
அவங்களு நம்ப மாரிதா இருக்காங்களான் தெரிஞ்சுக்கணு
நா கிச்சன்ல போய்ட்டு ஸ்நாக்ஸ் திருடி சாப்டுவே
இன்விசிபிள் பவர யூஸ் பண்ணி சிப்ஸ் திருட்றியா?
ஸ்மால் பிஸ்னஸ் சிபா ஸ்மால் ஹேப்பினஸ் தான
சரி போலீஸ் உன்ன பிடிக்க முடியுமா?
இன்விசிபிளா இருந்தா எப்டி புடிப்பாங்க?
நீ சிரிச்சுட்டா சவுண்டு வருமே
ஐயோ அத மறந்ட்டேனே
நா கோஷ்ட் மாரி ஃப்ரெண்ட்ஸ பயம் பட்த்துவே
அவுங்க ஒடனே ஹனுமான் சாலிசா போடுவாங்க
அப்ப நா ஓடிடுவே
இன்விசிபிள் பவரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா?
என்ன?
எல்லாரு உன்னத் தேடும் போது நீ தனியா ஃபீல் பண்ணுவே
ஃபன் டாபிக்லா சென்டிமென்ட் ஓட்ட வந்துட்டியா?
கொஞ்சோ ஃபிலாசஃபி வேணுல்ல
சேரி இன்விசிபில் பவர் பர்மனென்ட்டா வேணுமா?
இல்ல ஒரு நாள் மட்டு போது
ஏ
சாப்பாடு ஆடர் பண்ணக் கூட கஷ்டோ ஆய்டு அப்றோ
கரெக்ட் டெலிவரி பாய்க்கு ஷாக் ஆயிடு
நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா ஏன்சர் பண்ண முடியாதுல்ல
நா இன்விசிபிள் ஆனா ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போக மாட்டே
ஏ
கொஸ்சின்ஸ் பாத்தா கூட ஏன்சர் தெரியாதுல்ல அதனால
அதுதா ரியாலிட்டி
சரி லாஸ்ட் கொஸ்டின் இன்விசிபில் பவர சூஸ் பண்ணி இல்ல ஃப்ளையிங் பவரா?
ஃப்ளையிங் பவர் தா
யா
சென்னை ட்ராஃபிக்ல மாட்டிக்காம போயிடலால?
அது வெலிட் பாயிண்ட்
நீ நீ எது சூஸ் பண்ணுவ?
உம் ஃப்ளையிங் பவர் தா இன்விசிபிள் ஆனாலு பஸ் டிக்கெட் வாங்கது வாங்கணு சய் வாங்க வேணும்ல அதனால
கரெக்ட்டு தா.
செரி உனக்கு ஹாஸ்டல் லைஃப் பெட்டரா இல்ல டேஸ்காலர் லைஃப் பெட்டர்ன்னு தோணுதா
ஹாஸ்டல் லைஃப் தா பெட்டர்ன்னு சொல்லுவே
ஏன் வீட்ல கம்ஃபர்டபில்லா இருக்கலால
அது செரிதா ஆனா ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கது வேற லெவல்ல
அது உண்ம நைட்ல எல்லாரு சேந்து பேசுவாங்கல்ல
ஆமா படிக்க உக்கருவோ ஆனா கடசியில அரட்டதா அட் நடக்கு அங்க
ஆஹ நம்ம காலேஜ் அசைன்மென்ட்ஸ் பத்தி பேசி ஸ்டார்ட் பண்ணுவோ
அப்றோ சினிமா கிரிக்கெட் மீம்ஸ்லாம்னு டாபிக் மாறிடும் அப்டே
ஆ, ஹாஸ்டல் ஃபுட் எப்டி இருக்கு?
அத ஏன் கேக்குற சில நாள் நல்லாருக்கு
சில நாள்
சில நாள் பாத்தா ஃபுட்ட பாத்தாலே பசியே போய்டு அப்டே
ஆஹ அப்போ அவுட் சைட் ஃபுட் தா சொல்யூஷன்னா
எக்ஸாக்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து கடைக்கு போயிடுவோ
அ, டேஸ்காலர் டெய்லி பஸ் ட்ராவல் பண்ணா செம்ம டயர்ட் ஆய்டும்
எவ்ளோ நேரம் டிராவல் பண்ணுவ?
ஒன்ஸ் ஒன் சைட் ஆல்மோஸ்ட் ஒன் ஹார்
அப்ப ரெண்டார் ட்ராவல் பண்ண மாதிரி தான
ஆமா மார்னிங் சீக்கிரோ ஏந்துக்குணு
அது கஷ்டந்தா.
ஹாஸ்டல்ல அட்லீஸ்ட் லேட்டா ஏந்துச்சு இப்ப காலே காலேஜ் எட்டு மணிக்கு நா கூட ஏழு அம்பதுக்கு எழுந்து குளிச்சுட்டு கெளம்பி வரலானா டேஸ்காலர் அப்டி இல்லல்ல
ஆனா வாடன் இருப்பாங்களே
அதுவு கரெக்ட் தா
ஹாஸ்டல்ல ரூல்ஸ்லா ரொம்பருக்கூ
ஃபோன் யூஸ் யூஸ் பண்ண ரிஸ்ரிக்ட்லா இருக்குமா
சில ஹாஸ்டல்ல இருக்கூ ஸ்டடி ஹார்ஸ்ல ஸ்டிக்ட்டா இருப்பாங்க
உம் வீட்ல அப்டியெல்லா இல்ல
ஆனா வீட்ல பேரண்ட்ஸ் கொசின்ஸ் அதிகொ இல்ல
ஆஹ் அத சொல்லு லேட்டா வந்தா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாட் ஆய்டு ஏ லேட்டு் இவ்ளோ தொலவு எங்க போயிருந்த இவ்ளோ நேரோ அப்டி சொல்ட்டு
என்ன லேட்டு யார் கூட இருந்தன்னு கேட்பாங்க
எக்ஷேக்டா அதேதா கேப்பாங்க எல்லா பேரண்ட்சு
ஹாஸ்டல்ல அந்த ஃப்ரீடம் கொஞ்சொ அதிகந்தா
அனா ஹோம்ஃபுட் மிஸ் பண்ணுவீங்ல
டெய்லி மிஸ் பண்ணுவோ அத
எக்ஸ்பெஷ்லி அம்மா சமையல்
சண்டே வந்தா வீட்டுக் போக வெய்ட் பண்ணுவோ எல்லரு
நான் ஹாஸ்டல் போனா பஸ்ட் வீக்ல ம் அஹன் வீட்டை மிஸ் பன்னுருவேன் நெனைக்கிறேன்
எல்லாரு அப்டிதா ஸ்டாட்டிங்ல ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் பலகிடும் அப்புறோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மார் திரி ஆய்டுவாங்க
ஆஷியால ஃபன்னிஷ் மெமரினா என்ன
நைட் ரெண்டு மணி வரிக்கும் பேசி சிரிச்சுட்டு உக்கான்ட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட
அப்போ மார்னிங் க்ளாஸ் என்ன பண்ணுவீங்க
க்ளாஸ்ல உக்காந்து தூங்குவோ
அஹா டீச்சர் கேச் பண்லயா
நெறைய தடவ பண்ணிருக்காங்க
டேஸ்காலர்ஸ்க்கு அந்த மெமரிஸ் கொஞ்ஜோ மிஸ் ஆகுது
ஆனா நீங்க ஃபேமிலியோட டெய்லி இரு இருப்பீங்கல்ல
அது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ்
எக்ஸாம் டைம்ல ஹாஸ்டல்ல எப்பிடி இருக்கு தெரியுமா
எப்பிடி
செமஸ்டர் ஃபுல்லா படிக்காத பசங்க எல்லா ஒரே நாள்ல ஸ்காலர்ஸ் ஆயிடுவாங்க
ஆ, லாஸ்ட் மினிட் பிரிப்பரேஷன் திங்ஸ்ஸா
நோட்ஸ் தேடி ரூம் ரூமா சுத்துவாங்க எல்லாரு
அது காலேஜ் ட்ரெடிஷன் போல
ரிசல்ட் வர வரைக்கு எல்லாரு செம்ம டென்ஷன்ல இருப்போ
ரிசல்ட் வந்தா
பாஸ் ஆனா செலப்ரேஷன் தா ஃபெயில் ஆனா நெக்ஸ்ட் செம் பாத்துக்கலாம்னு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதா
ஆஹ காலேஜ் லைஃப்ல ஆ ஹாஸ்டலு டேஸ் ஸ்காலர்ரு இரண்டு பேருக்கு, தனி எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாரே
கரெக்ட்டு தா இது பெட்டர் எது பெட்டர்னு சொல்ல முடியாது
உம் இம்பார்ட்டடு என்னென்னு மெமரிஸ் கிரியேட் பண்றது
எக்ஸாக்ட்லி இயஸ் கழிச்சு பாத்தா கிளாஸஸ் விட இந்த ஃபன் மொமெண்ட்ஸ் தான் ரொம்ப ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே
அதா காலேஜ் லைப் ஓட பியூட்டி
ஹண்ட்ரேட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு தா
இப்போ ஹாஸ்டல்ல நான்வெஜ் எல்லா போடுவாங்களா
நான்வெஜ்லா போடுவாங்க ஆனா வீக்லி ஒன்ஸ் தா போடுவாங்க
என் சிக்கன் ரைஸ் போடுவாங்களா பிரியாணி போடுவாங்களா ஆமா ஹாஸ்டல்ல போடுற பிரியாணிலா நல்லா இருக்குமா
அதெல்லா அவ்ளோ சொல்ல முடியாது ஆவரேஜா தா இருக்கு
ம் ஒருவேள அன்னைக்கு குழம்பு அன்னைக்கு பிரியாணி நல்லா இல்லைனா என்ன பண்ணுவீங்க
வேற எதாச்சு குழம்பு இருக்கு கு அத வந்து சாப்பிட வேண்டியதா
சேரி நாம்ம ரொம்ப நேரோ பேசிட்டோ நெக்ஸ்ட் கால்ல மீட் பண்ணலா
சரி ஓகே
சரி பாய் ம்